வணக்கம் தோழி நலம் ந அ நல்லாருக்கே நீங்க நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கேம்மா
சாப்ட்டீங்ளா
சாப்டேண்டா
என்ன சாப்ட்டீங்க
தயிர் சாதோ
தயிர் சாதவா
ஆமா ஊருகா மாங்கா ஊருகா தயிர் சாதோ
ரொம்ப அருமையா இருக்குமே
ஆமா எடே வெய்யிலுக்கு மத்யான சாப் ப்ட புடிக்கலம்மா எதோ ஒண்ணு சாப் பண்ணோ அத்னால சரி ச்சில்லுன் எதோ சாப்ட்டுட்டே
சேரிங்க தோய் என்ன சமையல் அப்றோ
ஆ நீங்கு வெறு சாதோதா ஏனா அதுங்க எனக்கு இன்னிக்கி வெரும் தயிர் சாதம் போதோன்ட்டு அப்டே விட்டுட்டே நான்
ச்சேரிங்க தோழி இன்னிக்கி நாள் எப்டி போச்சு தோழி
நல்லபடியா போச்மா இன்னிக்கி கா இது வானிலையே ரொம் ம்ப நல்லா இருக்கு ரொம்ப வெயிலு இல்ல ரொம்ப மழையு இல்ல மி மிதமான வெயிலாருக்கா ரொம்ப நல்லார்க்கு
இங்க சா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு தோழி
ம் ம்
ஆ
ஒரொரு எடங்கள்ல ஒரு ஒரு மாதிரி இருக்கு
ஆமா தோழி
ம் நீங்க என்ன பண்றீங்க
நா படிச்சு முடிச்சுட்டு வீட்ல இருக்கே
சரிம்மா சரிம்மா நல்ல விஷயம்
எ சாமி ஏதாச்சி டிப்ஸ் இருக்கா உன்ட்ட
என்னமா
சமயல் குறிப்பு இது இருக்கா
ஆ இருக்கு உங்களுக்கு எத பத்தி வேணு சைவ சமயல் எத பத்தி வேணுனு சொல்லுங்க நா சொல்லி தரேன் உங்க என்ன ஆமாங்க ஆமாங்க ஃபுல் சைவோ அ தப்பி தவறி வேற எதும் கேட்றாதீங்க
அ சேரி நீங்க புது எதா புதுசா எதாது ட்ரை பண்ருக்கீங்களா அது
இல்லமா இல்ல புதுசா எதுவும் ட்ரை பண்ண இதுவும் இது பண்ணிக்கல ஆனா நா நல்லா சமைப்பே அவியல் சாம்பார் ஆ வத்த கொழம்புதா
ஆ அப்டியா சரி சொல்லுங்க
ஆமா ஏனா நாங்க வந்து ஆ வெங்காயம் தக்காளிலாம் போட மாட்டோம் ஆ வத்தல் இந்த இது இருக்குலியா மணத்தக்காளி வத்தல் சுண்டக்கா வத் தல் அப்பறம் சின்ன வெங்காயம் அதுல பண்ணுவோம் அப்பறம் முரு க்கால பண்ணுவோ கத்திரிக்கால பண்ணுவோம் இது மாறி விதம் விதமா பண்ணுவோம் உங்களுக்கு எத பத்தி வத்த கொழம்பு வேணும் சொல்லுங்க
அ சாதாரணமா வத்த கொழம்பு வச்சு இப்டி வச்சு நல்லா இருக்கும் அப்டிங்கற மாரி சொல்லுங்க
ம் சரி சின்ன வெங்காயம் சொல்லி் குடுக்கவா
அ செரி
சரி ஒரு ஒரு மூணு நாலு பேருக்கு சமைக்கற மாரி சின்ன வெங்காயம் ஒரு கா கிலோ உருச்சி வச்சுக்கோங்க முன்னாடியே நல்ல ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிய தண்ணில போட்டு ஊற வச்சுக்கோங்க
ம்
எலமிச்சம்பழ அ புளி நல்லா ஊறினா ஒன்ன கரச்சு ஒரு கிண்ணில நல்லா எடுத்து வச்சுக்கோங்க தனியா ஆ அடுப்ப பத்த வச் சுண்டு கடாய வச்சு நல்லா ஒரு கிண்ணி நல்லெண்ண விடணு
ஆ
நல்லண்ண விட்டுட்டு ஆ கடுகு அர ஸ்பூன் வெந்தயம் ஒரு கட்டி பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பொரியர்து வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தீய விட்ற கூடாது நல்ல படப்படன்னு கடுகு வெடிச்சோணே இந்த சின்ன வெங்காயத்தையும் கொஞ்ச க்கா ஒரு ஒரு ரெண்டு ஆறுக்கு கருவாப்பலயும் போட்டுருனு அதுல போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க நல்லா வதங்கும் சிம்ல வச்சு ஃபாஸ்டா வச்சு சிம்ல வச்சு ரெண்டு மூணு தட அப்டி பண்ணீங்கன்னா நல்லா கண்ணாடி மாரி தெரியு வெங்காயோ அந்த டைம்ல மஞ்ச பொடி உப்பு ரெண்டும் போடுங்க போட்டு இன்னு நல்லா வதக் குங்க வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விடுங்க தண்ணி நல்லா வேகணு வெங்காயோ செரிங்களா ஏன்னா புளி விட்டுட்டோன்னா வெங்காயோ வேகாது
ஆ
அதனால நல்லா வேகணு நல்லா வெந்ததுக்கு அப்றோ ஆ சாம்பார் பொடி இருக்கு இல்லையா
ம்
சாம்பாருக்குன்னு தனியா பொடி வச்சிருப்பீங்க இல்லையா அது வந்து ஒரு ஒன்ற ஸ்பூன் போடுங்க போட்டுட்டு இந்த இத அதுல விடுங்க நேத்துக்கு நல்லா கொதிக்கணு இந்த புளி வாசன அடங்கணு சாம்பார் பொடி வாசன அடங்கணு புளியு கொஞ்சோண்டு வெள்ளம் போடுங்க அந்த புளிப்பு காரோ உப்பு இனிப்பு இது நாலு சேரும் சூப்பரா இருக்கு கொழம்பு அது மாரி போட்டு மூடி சிம்ல வையுங்க நல்லா அந்த வாசன் எல்லா அடங்கிட்டு கொழம்பு நல்லா கொதிக்கிற வாசனை வரும்போது ஒரு கரண்டி நல்லெண்ண எடுத் து அப்டியே ஃபுல்லா சுத்தி விடுங்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சிருங்க சாப் டும்போது எடுத்து ஒரு தட்ல போட்டு ஒரு பத்து நிமிஷோ கழிச்சு அதெல்லா புளி இதெல்லா ஊறி நல்லா இருக்குமா சாதத்துல போட்டு சாப்டுங்க சூப்பரா இருக்கு
ம் ம் அதுக்கு இது தொட்டுக்க ஷை சைடிஷ்
தொட்டுக்க வந்து உருளக்கெழங்கு பொறியல் பண்ணலா சேப் பங்கெழங்கு பொரியல் பண்லா இந்த மாரி ரோஸ்ட்டு மாரி பண்ணிக்கணு புரியுதுங்களா சாதாரணமா ஒரு வெண்டக் கா ஆ பீன்ஸு கேரட்டு இதெல்லா பண்ணா அதுக்கு செட் செட் ஆகாது நல்லா கார சாரமா சேன கெழங்கு இந்த கருணக்கெழங்குன்றாங்க பாத்தீங்களா அது வறுவல் இல்லன்னா உருளக்கெழங்கு வறுவல் சேப்பங் கெழங்கு வறுவல் இது மாரி நீங்க பண்ணிக்கும் போது இந்த காரோ அந்த காரம் புளிப்பு இதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கு உருளக்கெழங்கு செய்ய தெரியுமா
ஆ தெரியு எனக்கு வந்து சிம்பிளா செய்ய தெரியு
சிம்பிளா இது இதையு தெரிஞ்சுக்கோ உருளக்கெழங்கு ஒரு நல்ல ஒரு அஞ்சி பெரிய பெரிய உருளக்கெழங்கு வேக வச்சுக்கோ மூணு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்கோ நல்லா ஸ்ட்ரீம் அடங்கின ஒன்ன உருளக்கெழங்க எடுத்து ஆ ந ஒரு கிண்ணில தண்ணி வெச்சு அதுல போட்டுடு போட்டுட்டு மேல ஸ்கின் எல்லா அந்த தோல் எல்லா எடுத்துடு எடுத்துட்டு கத்தில நல்லா கட் பண்ணிக்கோ ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ண கூடாது கொஞ்சோ பெருசு பெருசா கட் பண்ணிட்டு ஆ அடுப்ப பத்த வச்சுட்டு கடாய் வைங்க அதுல கடலெண்ண விடுங்க ஒரு கப் பு கல்லெண்ணா விடுங்க சின்ன கப்புல இல்லன்னா ஒரு கரண்டி செரியா இதா அளவு
ம்
கடுகு பெருங்காயம் போட் பெருங்காயம் தூள் பெருங்காயம் போடுங்க கடுகு போடுங்க வெடிச்ச ஒன்னே ஒரு கொத்து கருவாப்புல போட்டுட்டு இந்த உருளக்கெழங்க அதுல போடுங்க போட்டுட்டு சிம்முள வையுங்க அடுப்ப கெளறிட்டே இருங்க ரொம்ப கெளறினீங்கன்னா உருளக்கெழங்கு உடஞ்சிரு ஃபர்ஸ்டு ரெண்டு தடவ கலறி விட்டுட்டு உப்பு மஞ்சப் பொடி போடுங்க போட்டுட்டு இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் ருக்கு தெரியுமா அது கொஞ் அது கொஞ்சோ போடுங்க அது வந்து காரோ வொரைக் காது ஆனா கலர் நல்லா குடுக்கு அர ஸ்பூன் போடுங்க அப்றோ வெறு மொளாகாத்தூள் சாம்பார் பொடியே வெச்சிட்ருக்கோ இல்லையா தனியா மொளகா அரைச்சு அது ஒரு ஸ்பூன் போடுங்க போட்டுட்டு அப்புடிய பெரட் டிரட்டி ஒரு தடவ கலரணு தட்டு தட்டுல மூடி இருக்கணு திருப்பி ஒரு ரெண்டு நிம்ஷத்துக்கு அத கெளரணு மூடணு இப்புடியே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா மொறு மொறு மொறுனு ரோஸ்ட் ஆயிடு இதுக்கு வந்து தூள் உப் பு தா போட்டுக்கணு கல் உப்பு போட்டா ஒரைக்காது அளவா தூள் உப்பு தா போட்டுக்கணு சரியா போட்டுட்டு கொஞ்சோ ஆண ஒண்ணெ எடுத்து சாப்புட்டு பாருங்க உப்பு காரோ எல்லா கரெக்டா இருக்கான்னு ஒரு பீஸ் எடுத்து தனியா சாப்ட்டு பாருங்க ஓக்கேனாக்கா அப்டியே விட்ருங்க
ஆ செர்
வேற என்ன வேணு தக்காளி தக்காளி தயிர் பச்சிடி சொல்லித் தரவா
ஆ சொல்லித்தாங்க
ஆ ஒரு நல்லா ஒரு நூத்தம்பது கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க நூத்தம்பதுன ன்னா ஒரு மூணுல இருந்து நாலு தக்காளி செரியா அத நல்லா கட் பண்ணுங்க அ குட்டி குட்டியா வேண்டா ஒரு கட் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தீங்கன்னா ஒ ஒன்ன வந்து நாளா கட் பண்ணுவீங்க அந்த நாளையு ரெண்ட் ரெண்டா கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு அதுக்கு ரெண்டு பச்ச மொளகா நறுக்கிக்கோங்க பச்ச மொளகா கீறி கீறி வெச்சுக்கணு சரியா
து ஆ
அடுப்ப பத்த வெச்சு கடாய் வைக்கணு அதுல எண்ணெ விடணு கேஸ் த்தி எண்ணெ விடக்கூடாது ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெ விட்டா போறு கொஞ்சப் கடுகு கொஞ்சோ வொடச்ச உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தூள் போட்டு வெடிச்ச ஒன்ன இந்த தக்காளியு பச்ச மொளகா ரெண்டு கொத்து கருவோப்புல போட்டு வதக்குங்க
ம்
பாதி கொஞ்சோ ப ரெண்டு தரவ வதக்கின ஒன்னே கொஞ்சமா உப்பு போட்டுருங்க உப்பு போட்ட ஒன்ன தக்காளி சீக்ரோ வேக ஆரம்பிச்சிரு நல்லா வெந்துடு ரொம்ப கொழ கொழன்னு பண்ண கூடாது அந்த தயிரு தயிர் பச்சிடில தக்காளி தெரியணு
ஆ செரி
அந்த மாரி வதக்கிட்டு ஒரு கிண்ணில எடுத்து வெச்சிருங்க நல்லா ஆறணு ஆறினத்துக்கு அப்றோ தயிர் விடணு தயிர் விட் கலக்கிட்டு வேணுன்னா அதுல காராபூந்தி கொஞ்சோ போட்டு க்லா சாப்புட்றதுக்கு நல்லா இருக்கு
ஆ
இல்ல அப்படியே கூட பிளைனா போட்டு சாப்பல்லா
ஆ சேன்
மாரி சாம்பார் எல்லா செய்யும்போது பொரியல் செய்ய காய் இல்ல டைம் இல்ல அப்டின்னா இது மாறி ஒரு பச்சடி செஞ்சு வச்சுன்ட்டு சாப்பிடும் போது ஒடம்புக்கு நல்லது தயிரு தக்காளி இதெல்லா வந்து நம்ம ஒடம்புக்கு ஒரு குளிர்ச்சிய தரு காரமான உணவு எதாவ்து சாப் ட்டாலு இந்த தயிர் வந்து நம்ம ஒடம்புக்கு ஆ செரி பண்ணிக்கு சமணல படுத்திக்கு
நீ சொன்னோனே சமைக்கணுனு ஆர்வமா இருக்கே
ஆர்வமா இருக்கா செய்ங்க வீட்டல ஃபிரியா ஞா ஞாயி்த்துக்கிழமேல எல்லா இந்த மாறி எல்லா சின்ன சின்ன இதெல்லா சொன்ன டிப்ஸ் எல்லா ஞாபக வச்சுன்டு சமைச்சு பாருங்க அப்பதா உங்களுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்க வரு நம்மளாலயே சமைக்க முடியு நாம ஏ காசு குடுத்து வாங்கி சாப்டணு நாமளே நல்லா சமைக்கிறோமே ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சமையல் செஞ்சு வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லா குடுங்க அவங்கல்லா ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க நீயா சமச்ச நல்லா சமச்சிருக்கியே அப்டின்னு உனக்கு ஒரு பாராட்டே கெடைக்கு
ம் செரிங்க தோழி நன்றி ஆ நன்றி தோழி மீண்டும் உங்களை
மீண்டும் சந்திக்கலாம்
ஆ மன்ஜிங் தோழி
ஓகேம்மா